மாலை வணக்கம் ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேட்கதுங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நா நல்லாருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ இங்கியு எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் ஆ குடிச்சாச்சீங்க நீங்க குடிச்சிடீங்களா
ஆ நா இனிமேல் தாங்க குடிக்கணு
ஆ சேரி சேரிங்க அப்புறோ வீட்டல இருக்கவக்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
ஆ வீட்ல அம்மா சும்மா படுத்திருக்காங்கங்க தம்பி தூங்கிட்டு இருக்கா அப்பா இன்னு வரலைங்க அவரு இனிமேல் தாங்க வருவாரு நா சும்மாதாங்க இருக்கே எதோ இப்பதா மழத்தூரல் போட்ட மாரி சத்தம் கிட்டுச்சுங்களா வந்து எட்டி பாத்தா நாலு தூரல் போட்ச்சு அப்புறோ வேகமா நின்ருச்சு
சேரி சேரி பரவால்ல பரவால்ல நீங்கள எங்க வெளியில போலிங்களா மழ வரதுனால எங்கியு போலீங்களா
ஆ ஆமாங்க போலான்னு பாத்தங்களா தம்பியதூக்கிட்டு கீழ போலான்னு பாத்த தம்பியு வேற தூங்கிட்டானா இனிமே அவ எழுந்தாதா ஒரு ஏழு மணி மேலதா எந்திரிருப்பா அப்டிங்கம்போது நைட் நேரோ யாரு இருக்க மாட்டாங்க பசங்கல்லா உள்ள ஹோம் ஒர்க் பண்ண போயிருவாங்களா ஆனாலு நம்ளு வந்து வேடிக்க காட்டுறதுக்கு ஒன்னு இருக்காது சேரின்டு வெளிய போகல நாளைக் அப்டி போயிக்கலான்டு விட்டாச்சிங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல அப்றோ நைட்டுக்கு சமயல்லா பண்ணியாசுங்களா இனிமேதா பண்ணணுங்களா
ஆ இல்லங்க நைட்டு ஆ நைட்டு வந்து டிஃபன் தானுங்க பண்ணனு அதனால மோஸ்ட்லி வந்து கொஞ்சோ லேட்டா தா பண்ணுவோ நாங்க என்ன பண்றது தெரியலைங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு டிஷ் பண்ணுவோனு நனைக்கிறே எப்பிடியு தம்பிக்கு வந்து கோதும ரவ கிச்சடி பண்லான் இருக் இந்த வெஜிடபிள்ஸ் லா போட்டு அப்டியே நமக்கு ஏதாவது ஆளாளுக் ஒவ்வொன்னா ஒவ்வொரு டிஷ் பண்லானு பண்ணுவோச பண்ணுவோங்க நீங்க அங்க என்னங்க சமையல் நைட்டு
இங்க வந்து பாத்தீங்கனா இங்க சாம்பார் ரசம் இருக்குங்க அதுக்கு சாப்பாடு வைக்கலா இருக்காங்க அப்புறோ லெமன் ரைஸ் தா நைட்டுக்கு பண்ணலான் இருக்கங்க
ஓ சேரிங்க லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்க சைடிஷ் என்னங்க நைட்டுக்கு
இல்ல சாம்பாரு இருக்குங்க அதுக்கு அதுவே போதும் தா இருக்குதுங்க இல்ல சட்னி வைச்சாலு வைப்பாங்க இல்ல முட்ட பொரியல் எதோ பண்றதா சொல்லியிருக்காங்க
ஓ லெமன் ரைஸ்க்கு முட்ட பொரியல் நல்லா இருக்குங்களா காமினேஷன்
ஆ நல்லாதாங்க இருக்கு ஏன் சாப்ட்டு இருக்கேன் நல்லாதாங்க இருக்கு
ஓ சரி சரி ஏனா நெறைய பேர் வந்து இந்த மாரி வெரைட்டி ரைஸ் புளி சாதோ லெமன் சாதோ தயிர் சாதங்கும்போது கொஞ்சம் இந்த உருளக்கிழங்கு வறுவல் அந்த மாரி கொஞ்சோ வறுவல் மாரி கொஞ்சோ காரசாரமான இதுதா வந்து சாப்பிட கொஞ்சோ நல்லா இருக்கு ரெண்டு பேத்துக்கு காம்போ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்கள்ல அதா கேக்குற நானு
இல்ல சாம்பார் இருக்குனால சேரி இதயும் அப்டியே கலந்து அப்டியே சாப்ட்டுக்கலாந்தாங்க
ஓ சேரி சேரிங்க அப்பா வேலைக்கு வேலைக்கு பேயிட்டு வந்துட்டாங்களா
ஆ வந்துட்டாங்க அம்மா தா சமயல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்பாதா இப்பதா வெளிய போயிட்டு வந்தாங்க ரெண்டு பேர் பேசிட்ருக்காங்க
சேரி இல்ல உங்க தம்பி வன்டாருங்களாங்க
இல்லைங்க அவரு அந்த வீட்ல இருக்காருன்னு நெனைக்குறேங்க ஏன்னா கூப்டதுக்கு சேரி கொஞ்ச நேர த இன்னொரு பக்கோ வேல ஏதாவது ரெடி பண்றாங்கனா வேல வேலைய ரெடி பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லி பேசிட்ருந்தாருங்க
ஓ சரி சரிங்க
சேரி அதான் அவரு அதுல கொஞ்சோ தீவிரமா இருப்பாராட்டோ இருங்க அந்த வீட்ல இருக்க மாரிதா நெனைக்கிற
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல ஏதோ ஒரு பக்கோ நம்ம வேல பாத்தா செரி
ஆமா ஆமாங்க ஏதோ ஒரு வேலதாங்க செஞ்சா சரிங்க
ஆ ஓகே ஓகே ஏங்க உங்க வீட்டுல ஏதாச்சு பெட்டு அந்த மாரில்லா வளக்குறீங்களா நாய் பூனை அந்த மாரிலா
இல்ல இல்லங்க நாய் பூன ரெண்டும் முன்னாடில்லா நாய் வளத்திட்டுதாங்க இருந்தோ இப்ப வந்து நாய் வளக் க்கறதில்லைங்க அது கொஞ்சோ செட் ஆகலைங்களா அதனால வளக்குறது இல்லைங்க
ஓ சேரி சேரிங்க வேறு எந்த மாரி அனிமல்லா உங்க வீட்டுல வளக்குறீங்க மாடு கோழி ஆடு அந்த மாதிரிலா ஏதாச்சு வளத்துட்டுருக்கீங்களா
இல்ல அந்த மாரி இல்லைங்க ஒரே ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் இருக்குதுங்க அத அப்பா இப்பதா வாங்கி விட்ருக்காங்க ஒரு மாசோ பக்க ஆகுதுங்க
ஓ செரி செரிங்க
சேரிங்க மேடம் உங்க வீட்டுல அந்த மாரி ஏதாவது பெட்டு ஏதாவது இருக்குதுங்களா
ஆ இல்லைங்க அந்த மாரிலா எதுவு நாங்க வளத்தது இல்லைங்க நாங்க வந்து மாடி வீட்டுல இருக்கோங்களா நாயெல்லா வளத்தோன்னா இங்க கொஞ்சோ ரிஸ்க் க்குங்களா சில வீட்டுக்காரங்களா பாத்தீங்கனா வந்து நாயெல்லா வளத்தலா நம்மள விட மாட்டாங்க வந்துட்டு அவுங்ககிட்ட வள க்கனு அப்டினா நம்ம வந்து நம்ம பர்மிஷன் கேக்கனுங்களா அதனால அந்த மாரிலா வளத்ததில்ல நம்ம நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட பர்மிஷன் கேக்காம வளக்குற ஒரே இது வந்து செடி செடி தாங்க அதுவு ரோஸ் செடி அதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரோல்லா வைக்கக்கூடாது ஏன்னா இங்க கிட்ட கிட்ட வீடு மாடி வீடெல்லா இருக்கனால வேர் வந்து பக்கத்துல பக்கத்து வீட்டுக்கு போயிரோ அப்டின்னு சொல்லுவாங்க வந்து சிம்பிளான செடிகள் மட்டும் அழகு செடி அந்த மாரி மட்டு நம்ம வளத்திக்கிலாங்க
சேரி செரிங்க பரவால்ல பரவால்ல ம் வேற எதுவு வளத்துறதுக்லா
தெர்லா இந்த மாரி செடி கொடில்லா வளக்குறீங்களா உங்க வீட்டு சைட்லா சுத்திலு மரங்கல்லா இருக்குங்களா
ஆ இங்க எல்லா பாத்தீங்கனா அ தோப்பு இருக்குதுங்க பக்கத்துல எங்க வீட்டு பின்னாடி எல்லா பாத்தீங்கன்னா நெறைய மரங்கள் இருக்குது அது இல்லாம செடிகள்லா போட்டு விட்டுருக்காங்க அ அது பாத்தீங்கன்னா அது காய்கள் பூ எல்லாமே வர வர ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சுங்க நாங்க வளத்திட்தாங்க இருக்கோ
நீங்க வந்து வெளிய வந்து வித்துருவீங்களா காய்கறி வந்துச்சுன்னா இல்ல நீங்க ஏதாவது உங்க வீட்டு தேவைக்கே பயன்படுத்தி யாரு
இல்லைங்க இப்ப எங்களுக்கு தேவையானது மட்டுந்தா நாங்க போட்ருக்கோ மத்தபடி வேற வெளிய விக் விக்கிற மாரி அளவுக்குளா வராதுங்க வீட்டு தேவைக்கு மட்டுந்தா நாங்க அத
சேரிங்க நெறைய இருந்துச்சுன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்கெல்லா குடுத்து குடுப்பீங்களா இருந்துச்சுன்னா
இல்ல நெறைய இருந்துன்னா பக்கத்துலலா குடுத்துட்டுதாங்க இருப்போ இல்ல அளவா இருந்ததுன்னா அப்பனா நமக்கு நமக்கே சரியாயிருமல்லங்க வெளிய குடுக்க முடியாது அதுக்கு அதா அதாங்க அதிகமா இருந்துதுன்னா பக்கத்துல எல்லா குடுத்துருவங்க
உங்க வீட்ல என்னென்ன செடி மரங்கள்லா நீங்க வெச்சிருக்கீங்க வளத்திட்டு இருக்
இப்ப எங்க இதுல பாத்தீங்கன்னா வாழை இருக்குதுங்க அப்றோ முருங்கை இருக்குது சீதா இருக்குதுங்க பப் பப்பாளி இருக்குதுங்க அப்புறோ எலுமிச்சை இருக்குதுங்க
ஓகே ஓகேங்க எலுமிச்ச பழமெல்லா நீங்க வித்துருவீங்களா
ஆ ஆமாங்க எங்களுக்கு தேவையான எடுத்துட்டு அதிகமா இருந்தன்னா வெளியே குடுத்துருவாங்க
ஓ செரி செரிங்க அங்கல்லா ஒரு பழோ வந்து எவ்ளோங்க எலுமிச்ச பழோலா வாங்கறங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பழோ அஞ்சு ரூபா பத்து ரூபாயாங்கிறீங்கன்ன நீங்க வந்து வெயில் காலம் அதிகமா இருனால இந்த மாரி சீசன்ல தாங்க எலுமிச்ச ப அந்த பழத்தோட ரேட்டு வந்து அதிகமா விக்க முடியு நம்மளால குளிர்காலத்துலால விக்க முடியாது இல்லிங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இங்கயு அதே மாரி தாங்க அஞ்சு ரூபாய்க்கு மேல தாங்க அதாங்க இங்கேயு அஞ்சு ரூபாய்க்கு மேல பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்குதா போயிட்டு இருக்குதுங்க
ஓ செரி செரிங்க
அங்க அங்க அதே ரேட்டு தாங்களா
ஆ ஆமாங்க இங்கெல்லா பாத்தீங்கன்னா ஒரு சில இத்து பக்கல்லா பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபான் அஞ்சு ரூபாங்கிறது எல்லா ரொம்ப கம்மி தாங்க எல்லா ஒரு எலுமிச்ச பழனாலே பத்து ரூபா மூணு காய் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா அந்த மாரிதா ஏன்னா வெயில் காலங்களால அதோட தேவை வந்து அதிகமா இருக்கு அடிக்கடி மக்க கள் வந்து ஜூஸ் எல்லா போடுவாங்க அதே மாரி இல்லன்னா வந்துட்டு நிறையா ஹோட்டல் பக்கல்லா வந்து அந்த எலுமிச்ச பழத்துல சர்பத்து எல்லா போட்டு வெளியே வித்துட்டு இருப்பாங்க அப்றோ மேட்டீக்கு இந்த கோவில் எல்லா கோவில் பக்கோ வாங்கனீன்னா ஒரு பழம் வந்து கண்டிப்பா பத்து ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங் ஆமாங்க ஆமாங்க இங்கயு பா த்தீங்கன்னா எல்லா பக்க அப்பிடிதா இங்க நம்ம ஓனா வளத்துறதுனால ஒன்னு பெருசா தெரிலீங்க வெளியே இருந்து வாங்குற மாரி இருதுன்னா பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துல எல்லா சும்மா ஒண்ண பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாரிலா வித்துட்டு இருக்காங்க
ஆமாங்க ஏன்னா கோவிலுக்குங்க போது அதிகளவுந்து எலுமிச்ச பழோ பயன்படுத்துவேமா அதே மாரி புதுசா வாகனம் வாங்கனம்னா அதுல நாலு டயக்கு எலுமிச்ச பழ எல்லா வெச்சு பூஜையெல்லா பண்ணுவாங்களா அப்டிங்கும் போது அந்த எலுமிச்ச பழத் தோட ரேட்டு் வந்து கண்டிப்பா அதிகமா தா இருக்கு நீங்க வேற எந்த மாரி காய் கறி எல்லா நீங்க வீட்ல பயன்படித்த தக்காளி வெத அந்த மாரி எல்லா வீட்டுக்கு போட்டுருதிங்கன்னா தக்காளி எல்லா உங்க வீட்டுக்கு யூஸ் ஆயிருக்குல்ல
ஆமா ஆமாங்க தக்காளி எல்லா போட்டு தாங்க இருந்தோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா மழை இல்லாததுனால அங்க தண்ணி எங்களுக்கு போதுமான தண்ணி கெடைக்கிறது இல்லிங்க அதனால தக்காளி முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லா போட்டு இருந்தோ தண்ணி வச வசதி கம்மியானனால இப்ப அதிகமா எதுவு போட்றது இல்லிங்க
ஆமாங்க ஏன்னா நீங்க சொன்ன மாரி காய்கறி எல்லா வெச்சோம்னா அதுக்கெல்லா தண்ணீர் வந்து காலையிலயு சாயந்தரமு ஊத்தனுங்களா அது இந்த அடி க்கிற வெயிலுக்கெல்லா பாத்தீங்கன்னா மூணு நேரமே ஊத்தினா கூட செடிகள் வந்து வறண்டுதா போகு அந்த அளவு வந்து வெயில் ரொம்ப அடிக்குதுங்க நமக்கே வந்து ஒண்ணு முடிய மாட்டேக்குது
ஆமா ஆமாங்க நம்மளாலே முடிய மாட்டேங்குது அத செடிகளுக்குள்ள சொல்லவாங்க வேணு அதனால தா தண்ணி முன்னாடி எல்லா தண்ணி வசதிகள் எல்லா நெ இருந்தனால எல்லாமே போட்டு இருந்தேங்க காய்கறில இருந்து எல்லாம் போட்டுதான் இருந்தாங்க இப்ப வந்து தண்ணி வசதி கொஞ்சொ கம்மியானனால தா இப்ப ஆ எதும் போல்லீங்க மெயினானத பாத்தீங்கன்னா போட்ருக்கங்க
ஓகே ஆனா சில செடிகள் பாத்தீங்ன்னா தண்ணி இல்லாமே வளருமாங்க அந்த மாரி செடிகள்ல்லா நீங்க போட்டீங்ன்னா வந்துட்டு உங்களுக்கு க்கு சில செடிகள் பாத்தீங்ன்னா வந்துட்டு சுத்தமான தண்ணி ஊத்தனும்பாங்க சில செடிங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம துணி தொவைக்கிற தண்ணி நம்ப வந்துட்டு வேஸ்டா போற தண்ணிஅந்த மாதிரி தண்ணிங்கள கூட ஊத்துனம்னா செடி தானாவே வளந்த வளர ஆரம்பிச்சி
ஆம்மா ம்மாங்க ஆமாங்க அந்த மாரி எதுவும் போட்டு தாங்க இருக்குது இப்ப அதாங்க தண்ணி வசதிங்கிறது கொஞ்சோ எல்லா இந்த சைடுல கொஞ்சோ தட்டுப்பாடாத்தான் போயிட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து சும்மா மெயின் ஆனது மட்டு ஒரு அஞ்சு பத்து மரோ அந்த மாரிதாங்க போட்ருக்குது
ஓ சேரி சேரி ஆனா மரொ நம்ம வளத்தாலேங்க அதல்லா நம்ம மெயின்டேன் பண்ணுங்க ஏன்னா வந்துட்டு ட்டு அதிகமா அது வந்து நெறைய செடி வளந்துருச்சுன்னா அதிகமா விட்டுடுமேன்னா வெட்ட வெட்டாதா வந்து புதுசா வந்து தழையும்னு சொல்லுவாங்க இப்ப வந்து கருப்வப்பிள்ளைய எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சீசனுக்குல்லா பாத்தீங்கன்னா நம்ம வெள்ள வெள்ளயா நல்லாவே இருக்காது அதை யூஸ் பண்றதுக்கே அதெல்லா வந்து வெட்டி வெட்டி உட்டது வந்து நுனித்தலைய எல்லா வந்து நல்லா இருக்கூ கொஞ்சொ வரத்தலையில வந்து புது தளையா இருக்கும் நல்லா நம்ம யூஸ் பண்ணவு சமயலுகுலாம் யூஸ் பண்ணிக்கலா அப்டிங்கிறாங்க இப்ப நெறையதுல கலப்படம் பண்றாங்க அப்டிங்கும்போது கருவப்பிள்ளையிலேயுமே மருந்தேதாவ்து தேவையில்லாதத அடிச்சம்னா அதுமே நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு தேவையில்லாத வந்து பிரச்சனையதா உண்டு பண்ணு சொல்றாங்கங்க
ஆமாங்க ஆமாங்க ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பூ எதாவ்து சீசன் சீசன் மாறுங்க சீசனுக்கு வந்து வெயிலுக்கு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேப்பில கொஞ்சோ அது பூச்சில்லா அரிக்கிற மாரி இருக்கூ பழுத்துடும் அந்த மாரில்லா இருக்கூ மத்தபடி மழை காலங்கள் மட் அப்பதாங்க அது செலிப்பா இருக்கும்
சேரி சேரிங்க நீங்க வந்து உங்க வீட்ல கண்ணு குட்டி இருக்குன்னு சொன்னீங்கள கண்ணுக்குட்டியலா டெய்லியு குளிக்க வெப்பிங்ளா கண்ணுக்குட்டியலா எப்டிங்க நீங்க பராமறிப் பீங்க எத்தன் நாளைக்கு ஒரு தடவ நீங்க அவள கண்ணுக்குட்டிய குளிக்க வெப்பீங்க
நாங்க வாரத்தில ரெண்டு டைமு அந்த மாரி குளிக்கி வச்சுருவோங்க குளிக்கி வச்சுருவோ அதே அது எல்லாமே அப்பாவே பாத்துக்குவாங்க
ஓ செரி செரிங்க
அதா முன்னணுபவோ எல்லாமே அப்பாக்கு இருக்கனால அவுங்க அப்பாவே பாத்துக்குவாங்க
ன் கண்ணுக்குட்டிய குளிக்க வைக்கிறதுக்கு இந்த தேங்கா நாறு தானுங்க யூஸ் பண்ணுவாங்க இல்ல அதுக்கு வேறு எதாவ்து வந்துட்டு இருக்குங்ளா யூஸ் பண்றதுக்கு குளிக்க
இல்ல இல்லங்க இப்ப இது தேங்கா நாறு போதுங்க அதுதா யூஸ் பண்ணிகிட்ருக்கோ வேற எதுவு புதுசா எதுவு யூஸ் பண்றது இல்லங்க அதுவே போதுங்க
ஓ செரி சேரிங்க வேற எதாவ்து கண்ணுக் குட்டிக்கி நம்ம வெறுந் தண்ணி மட்டு ஊத்தி தேங்கா நாற வச்சி தேச்சா போதுங்ளா இல்ல அதுக்கு எதாவ்து இப்ப நாய்கல்லா தனித்தனியா சோப் ப்பு அந்த மாரி இருக்குலீங்லா அந்த மாரி கண்ணுக்குட்டி ஆடு மாடுக்கெல்லா தனி எதாச்சும் அந்த மாதிரி சோப்பு வகைகள் லிக்விடு அந்த மாரி எதாச்சு இருக்குங்ளா
இருக்கு இருக்கு இருக்குங்க அது நம்ம தேவைக்கேற்ப்ப நம்ம எது வேணா வாங்கிக்லாங்க லிக்விடு இருக்குதுங்க சோப்பு இருக்குது எது வேணா யூஸ் பண்ணிக்லாங்க அ அந்த மாரி இது இல்ல வேன்னா வாங்க்லாங்க அந்த மாரிலா இருக்குதுங்க
ஓ ஆனா அந்த மாரி வந்து இப்ப மனுஷங்களுக்கு இருக்க மாரி நாய்கூ இருக்கு அந்த மாரி ஆடு மாடுங்களுக்கு இந்த மாரி தனியா இருக்குங்களா குளிக்க வைக்கிறது த்துக்லா
ஆ இருக்கு இருக்குங்க
ஓ சரி சரி நீது எனக்கு தெரியாது இப்ப நீங்க சொன்னது அப்றோ தா எனக்கு இந்த தகவல் எனக்கு தெரியுதுங்க நா கூட பொதுவாவே அத வந்து சேரி தண்ணிக்கு தண்ணி மட்டு பெறும் வெறும் தண்ணி மட்டும் ஊத்தி அத சும்மா நீங்க சொல்ற மாரி தேங்கானா தேங்கா நார வெச்சு சும்மா உடம்பு நல்லா தேச்சு விட்டு நல்லா கழுவிட்டா மட்டு போதுனு நெனைச்சே நானு அதுக்குமே இந்த மாரி வந்து ஷாம்பு சோப்பு இந்த மாரிலா விக்கிறாங்களா தனிய கடைகளில
இல்ல அது வந்து எப்டினா ஒ மீன் சொல்லுவாங்க அது இருந்தா மட்டும் தா அந்த மாரி சேம்பு அந்த மாரி இதெல்லா போடுவாங்க இல்லின்னா தண்ணி மட்டு போ ஊத்தி வாஷ் பண்ணா போதுங்க குளிக்க வெச்சா போதுங்க
ஓகேங்க கண்ணுக்குட்டிக்கு வந்து நீங்க தடுப்பூசில்லா போடுவீங்களா இத்தன மாசத்துக்கு ஒரு தடவன்னு சொல்லி தடுப் பூசி மாடுக்கு தா போடுவாங்களா இல்ல கண்ணு குட்டிக்குமே போட்லாமாங்க
இல்ல எல்லாத்துக்குமே போடுறதுதாங்க அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வந்து ஆயிடுச்சுனாவே அதுக்கு போடவேண்டியது ஊசியெல்லா போட்டுதாங்க ஆகனு
ஓ ஆமாங்க ஏனா வந்து ஏனா அதுக் வந்து தனியா வந்து வீட்டுக்கே வந்து அந்த கால்நடைல இருக்கவங்க வீட்டுக்கே வந்து போடுவாங்க தானேங்க இந்த மாட்டு டாக்டர் வந்து போடுவாங்க தானேங்க வீட்டுக்கே வந்து
ஆ அது நம்ம சொன்னா வந்துருவாங்க அவுங்க வந்துதா போடுவாங்க
ஓ சேரி சேரிங்க அது எத்தன எத்தன மாசத்துக்கு ஒரு த டவங்க நம்ம அந்த மாதிரல்லா ஊசி போடுன்ணு உங்ளுக்கு ஏதாவ்து தெரியுங்ளா
இல்லைங்க இப்பதைக் அத பத்தி ஏது தெர்லைங்க இனி போக போதா தெரிஞ்சுக்கணுங்க
ஓ சரிங்க உங்களுடன் பேச பேசுனது மிகுந்த மகிழ்ச்சிங்க நமக்கான நேரம் முடிந்து விட்டது வேறொரு அழைப்பழ நம்ம இத பத்தி நம்ம தொடர்ந்து நம்ப பேசலாம்ங்க ஆஹ ஓகேங்க நன்றிங்க நன்றி